ஹலோ
ஆ அக்கா கேக்குதுங்ளா எப்டி இருக்கிங்க அக்கா
ஆ நல்லாருப்பே நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நல்லாருக்கே பாப்பால்லா எப்டி இருக்காங்க
ஆ நல்லாருக்காங்க எங்க பாப்பா எப்டி இருக்காங்க
ஆ நல்லாருக் காங்க ஸ்கூல்லா ஸ்டாட் ஆயி ச்சுங்ளா
பாப்பா ஸ்கூல் போல வீட்ல இருக்காங்க
அப்பிடியா குட் டி பாப்பாங்களா செரி செரி ஓகே ஓகே
னா குட்டி பாப்பாங்களா
அஹா எனக்கு குட் டி பாப்பாவு இருக்கா ஆ தம்பியு இருக்கா பெரிய பாப் பாப்பாவு இருக்கா பெரிய பாப்பா இப்பதா வந்து யூ கே ஜி போற இப்பதா நேத்து தா ஸ்கூலே ஸ்டாட் ஆச்சுங்க எங் பாப்பாக்கு நேத்து மிஞ் ஆஹ் ஆஹ் இன்னைக்குதா இன்னைக்குதா ஸ்கூல் ஸ்டாட் ஆச்சு மாத்தி சொல்ட்ட ஆஹ் நீங்க எப்டிக்கா அ சின்ன பாப்பாவா
ஆஹ் கு ஆஹ் குட்டி பா பஸ்ட்டு பாப்பா பஸ்ட்டு பாப்பா ஒன் இயர் த்ரீ மந்த்ஸ்
அப்டியா செரி செரி ஓகே ரொம்ப குட் குட்டி பாப்பா இல்ல
ஆஹ் ரொம்ப குட்டி பாப்பாதா
ஆஹ் எப்படி இப்ப மேனேஜ் பண்ணிறீங்களா பாப் பவ கொஞ் செட் ஆயிட்டீங்களா
ஆஹ் செட் ஆயிட்டோ செட் ஆயிட்டோ நீங்க எப்டி இருக்கேலு மேரேஜ் லைஃப் இப்ப உங்களுக்கு எப்டி இருக்கு
ஆஹ் நல்லா இருக்குக்கா கொஞ்சோ பாப்பா ஃபர்ஸ்ட்டு பாப்பா கொஞ்ச தெரியல எங்களுக்கு வளந்ததே இதோ செகண்ட் பாப்பா தா ரொம்ப கஷ்டோ நா மட்டுமே பாத்துக்கிற மாரி இருக்கு ஏனா அ அப்பா அம்மா எல்லா கொஞ்ச வேற ஊர்ல இருக்காங்க நாங்க இப்போ வேலைக்காக வேற ஊர் கொஞ்சம் கொத்னால நானு ஆஹ் அவரு மட்டு பா இருக்குற மாரி இருக்குங்க பாப்பாவ அது எங்களுக்கு கொஞ்ச கஷ்டமா இருக்கு எங்களுக்கு சின்ன விஷ்யங்கூட தெரியாது கொஞ்சோ அவளையு பாக்குணு இவனையு பாக்குற மாரி ரொம்ப கஷ்
ஆ ஆ
இப்போ ஆ பாப்பாக்கு வந்து ஆ அப்பா அம்மா எல்லா கூட இருக்காங்களா
இல்ல இல்ல பாப்பா நானு ஹஸ்பண்டு
அப்டியா நீங்ளு அ ஓகே ஓகே செரி செரி து ஓகே அது மத்த வேலலா செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்ளா
ஆமாங்மா ஏனா எல்லா வேலையு ஒண்டியா செய்யணு இல்லையா ஒருத்தவங்களே செய்யறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு
ஆமா அ திடீர்னு எதுனா ஒண்ணுன்னா கூட அழுதுட்டே ஆ இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சமை க்லனா கூட நம்ப்ளே தா பாக்குற மாரி இருக்கு அ அழுதுட்டேந்தா தூக்கியே வச்சுட்ருக்க சொல்வாங்க இப்ப வேற ஓ ஃபஸ்ட்டு எனுக்கு ரெண்டு வய்சு பைய இர்க்கா அவ என்ன பண்ணுவன்னா ரொம்ப சேட்டப் பண்ணுவா அ இப்ப ஆமா இப் போ அ ஓட ஆரமுஷ்ட்டாரு அவ்ரு ஓட ஆரமுஷ்ட்டாரு அ நல்லா கொஞ்சு பேசவு ஆரமுஷ்ட்டா அதுனால வந் அ அ சமாளிக்கர்து ரொம்ப கஷ்ட்டமாருக்
ம் ஆ டிவி போடுவோ பாப்பா பாத்துக்கிட்டே அ வெளையேட்ருப்பா ம் பொம்மை எல்லா எடுத்து குட்டி குட்டி டாய்ஸ் எல்லா வச்சுட்டு அவங்க போய் வருவீங்களா கொஞ்ச நேர நல்லா வெளையா டுவாங்க அவங்க பசிச்சு அப்டின்னா அழுகுவாங்க
ஆ
அப்பறோ அவ்ளோளுக்கு சாப்பாடு ஏதாச்சு ரெடி பண்ணி குடுத்தா அப்பறோ திரும்பவு ரொட்டீனா வெளையாடிட்டு இருப்பாங்க
ஆ ஓகே ஓகே அக்கா எங்க பைய எப்டின்னா ஒரு எடத்துல வந்து இருக்கவே மாட்டோம் எனக்கு பொண்ணு நீங்க சொல்ற மாதிரிதா ஒண்ணு பாப்பானா அவ பாத்துக்க இருப்பா அதாம வளந்ததே தெரியல எங்களுக்கு டி வி போட்டுவிட்டா அமைதி ருப்பா ஓ பசங்களா இப்படிதா சேட்ட பண்ணுவாங்களான்னு சொல்லி டு இவன பாத்துதா நா கத்துக்கிட்டே இப்படிலா இருப்ப ஆமா இப்படிலா இருப்பாங்களான் சொல்லிட் டு அவ அவ வந்து ரொம்ப சைலன்ட் இவ வந்து மேல இருந்து குதிப்பா இப் ஓ ஜன்னல்ல இந்த ஜன்னல் மேல ஏற ட்ரை பண்ணுவா ரெண்டு வை சு ஒரு மாசம் தா ஆகுது அவனுக் து ஆனாலு அவ்ளோ ஆமா அவனாலு அவ்ளோ சேட்ட பண்ணுவான் ஆஹ் சமாளிக்கவே முடியாதுங்க
இன்னும் கொஞ்சம் வளர வளர என்ன பண்றா கொஞ்சோ ஓடி விளையாடுறது ஏதாச்சு இது பன்றது அது பொம்மல்லா கலக்கிறது ட்ரஸ் எல்லா கலைக்கிறது
உம்
அப்படி ஏதாச்சு பண்ணி ஆமா சேட்ட பண்ணுவா இப்போ கொஞ்ச கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களே ஸ்டார்ட் பன்ணது அது ஏதாச்சு துறு துறு பண்ணிட்டே இருக்காங்க
பண்ணிட்டே இருக்காங்க ஆமா ஆஹ் தூரத்துல இருந்து பாத்தா ரசிக்கிற மாரி யோ ஆனா மறுபடியு துணியெல்லா கழச்சிட்டா கஷ்
அதுதா அதா ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ற மாரி ஒரு சில டைம்ல ஒண்டியா இருக் பாப்ப பாத்துக்க ஆள் இல்ல நம்ம எல்லாத்தையு பாக் பண்ணுவே அப்புறோ பாப்பா பாத்துக்கவர்கள் நம்ம தா பாத்து துக்கணு இதுவாயிடுச்சு ஃபிக்ஸ் ஆயிருச்சு மைண்ட்ல
ஆஹ் ஆமாம் அவன் வெளிய பக்கத்து வீட்ல கூட யார்கிட்டயு போமாட் இதான்பா நானே தான் வந்து கூழுக்குமே நா என்ன பண் ணுவே முன்னாடி வந்து வண்டியில பேக் பேக்க மாட்டி அந்த கேரி பேக்ககுள்ள பாப்பா போடு கேரி பேக்ல உக்காந்துப்பாரு அவரு நாங்க வண்டியில போய் அப்டியே பாப்பாவ விட்டு இன்னொரு பாப்பாவ விட்டுட்டு வர மாரி இருக்குங்க அது மாரிதா இருக்கு இப்ப பாப்பாக்கு எப்டி ஃபுட் எல்லா எல்லாமே குடுக்கறிங்ளா
ஆ பாப்பாக்கு இட்லி குடுப்பே மார்னிங் இட்லி குடுப்பே மத்ய ரைஸ் கொடுப்பே தயிர் சாதம் அந்த மாரி இப்ப சம்மர் டைம் இல்லயா
அ
அதா தயிர் சாத கொடுப்பே நைட் இட்லி இருந்தா இட்லி கொடுப்பே அப்டியில்லனா ரைஸ் கொஞ் அந்தமாரி எந்தச்சு ரெடி பண்ணி கொடு
ம் ஓகே ஓகே எங்க பைய பாத்திங்னா அ இந்த பழல்லா சாப்டவே மாட்டா
ம்
தமாங் சாப் ப்பட மாட்டா அவ கேட்டா எதோ ஒட்டுது அப்டின் சொல்லுவா ஆ ம து நா வந்து சின்ன வயசுல இருந்தே ட்ரை பண்ணே டிரைவ் பண்ணி வந்து வாமிட் பண்ணிப்பா சோ அதனாலயே வந்து அவனுக்கு நாங்க குடு றதே இல்ல அவ சாப்டுவா இவ வந்து காய் தா கொஞ்சோ இது இங்கயே சாப்பட்றா எ காய் கொடுத்தா ஓப் ன்ற மாரி சோ அதானால அதே பாக் வயசு ஆயிச்சி மத்த ஃபுட் எதுனாது குடுப்பீங்ளா பாப்பாக்கு இதுவே முறுக்கு ம் ம்
பிளைன் கேக் பட்டர் பிஸ்கேட் இல்ல இல்ல கடைல த பேக்ரில தா வாங்குவோ பட்டர்பிஸ் கேட்டே அந்த மாரியு நல்லா சாப்டுவாங்க
ம் அவங்க வந் ஆமா இப்ப கொஞ்சோ குட்டி புள்ளனால எதுனா ஒண்ணு கேட்டுட்டே இருப்பாங்க இல்லயா
அ அப்பறோ அதுக்காக செவ்வாழ பழோ குடுத்த பாப்பாக்கு அது நல்லா எடுத்துப்பாங்க பாப்பா
உம் சரி சரி ஓக்
அப்டியே ஒரு கொஞ்ச கொஞ்சமா ஹாட் பண்ணிட்டே வர பாப்பாக்கு கொஞ்ச கொஞ்சமா ஃபுட்லா
ஆஹ் அவ பல்லல்ல வ வளர்ந்துருச்சுங்ளா எல்லா பல்லு வந்துச்சுங்ளா
ஆஹ் பல்லு கொஞ்ச கொஞ்ச வந்திருக்கு ஒரு எட்டு பல்லு வந்திருக்கு மேல நாலு கீழ நாலு பல்லு வந்துருக்
மேல நாலு ஆஹ்
அதுக்கப்பறம் ஆஹ்ம்மா அம்மா சொ சொல்லுவாங்க தாத்தா அத்தை சொல்வாங்க ஆயா சொல்வாங்க அக்கா சொல்வாங்க
ம் நல்லா இருக்குல்ல இப்ப இப்பதான் பேச எங்க பைய கூட அவ கொஞ்ச லேட்டு தா ஆ அவ இப்பதா பேச ஆரம்பிச்சா ஒரு ஆறு மாசந்தா ஆகுது எப்பவே பேச ஆரம்பிச்சு அப்பதா பேச ஆரம்பிச்சா ஆஹ் அவனுமே நீங்க சொ சொல்ற மாரி இப்பதா இப்பதா வந்து ஒரு சென்டன்சா சொல்றா டி வி போட் ஃபஸ்ட் நாங் ரொம்ப பயந்துட்ட ஏனா இவ பெரிய பாப்பா வந்து கரெக்ட்டா பத்து மாசத்துலே பேச ஆரம்பிச்சுட்டா நெறைய நீங்க சொல்ற மாதிரியே அந்த வேர்டு ஆ நெறைய சொல்லுவா ஆனா இவ வந்து பாத்தீங்ன்னா ஒன் ட்ர வயசு வரையு அம்மா அப்பா தவெர வேறு எதுமே சொல்ல மாட்டா எப்பயாச்சு தோணுச்சுன்னா தாத்தா அத்தை எல்லாமே சொல்லுவா ஆனா வந்து நம்மளா கே க்குமோது கேக்கமோது மட்டு்ந்தா சொ சொல்வா இத்தனைக்கு நாங்க டி வி எல்ல எதுமே போட மாட்டோ ஆ ஆய் இருந்தாலுமே அவ கேட்கும் போதா தாத்தா மாமா அப்படின்றா ஆனா கூப்பில்லா கூப்ட மாட்டா அந்த ஒன்ற வயசு தாண்டிதா பேச ஆரம்பிச்சானே அவ
ம் இவ ஒரு அதா ஒரு நைன் மந்த்ல இருக்குமோதே மாம் அம்மா சொல்லுவாங்க
ஆ
அப்பா சொல்வாங்க தாத்தா தாத்தா ஆய் யா அத்த அத்தன் சொல்வாங்க நல்ல தெளிவா பேசுவாங்க
ஆம் பொண்ணுங்க எல்லாமே தெளிவா பேசாங்க பசங்க தா‌ ஆஹ் அவளு நல்லா பேசுவா ஆஹ் இவன் மத்த வேல ஆமா மத்தவேல எல்லாமே பண்ணுவா ஆனா வந்து இந்த சேட்ட மட்டு வந்து நீங்க சொன்ன மாரி‌தா அம்மா அப்பா தாத்தா எல்லாமே கூப்டுவான் யார பாத்தாலு அம்மானு தா கூப்டுவான் அப்டி அவனுக்கு அம்மா தோணுச்சுன்னா அம்மா கூப்பிடுவான் இல்ல அப்பானு தோணுச்சுன்னா அப்பா கூப்பிடுவான் ஆனா இப்போ அப்டி இருந்த பையே இப்போ வந்து ஒன்ற வயசுக்கு அப்றோ டோட்டலா மாறி இப்ப வந்து என்ன சொல்வா அம்மா டீவி போடு அம்மா டிவில மோட்டு பத்லு போடு அப்டின்னு சொல்றா அளவுக்கு வளந்துருச்சு ஆறு மாச
அதுதா அதுதா‌ எல்லா மாறதுல கொழந்தைங்க இப்ப எல்லாமே நல்லா இதுவா இருக்காங்க
ஆஹ் ஹா
அப்ப இருக்குறது வேற இப்ப இருக்கு ற பாப்பாங்கலா நல்லா ஒரு இதுவா இருக்காங்க நல்லா சொல்றது புரிது ஆக்டிவா பண்றாங்க ஒரு ஒரு விஷ்யமு நல்லா கவனிக்க றாங்க அவுங்க பண்றதெல்லா மே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நல்லா பண்றாங்க
ஆமா ஆஹ் எங்க பையே வந்து இப்ப யூடியூப்ல அவனே போட்டுட்டு அந்த ஸ்பீக்கர்ல மோட்டு பத்லு இல்ல அவனுக்கு எதுனா வேணுனா வேற கார்ட்டூன்ஸ் எதுனா வேணுனா அவனே ஸ்பீக்கர்ல ஆன் பண்ணி சொன்னா அந்த டீவி எவ்ளோ புரியுதோ அவ்ளோ அவ்ளோ மேட்ச் பண்ணி எதுனா ஒன்னு காட் ட்டு அதுலந்து அவ செலக் பண்ணி அவ போட்டுப்பா அவனால முடியாத சமயத்துல அம்மா இந்தா போடு அப்டின்னு சொல்லி குடுக்குறானே தவிர இல்லனா குடுக்கமாட்டா கேட்டா அம்மா நானே
எம் பாப்பா என்ன பண்ணுவானா இப்ப ஃபோன் பாத்தானா ஃபோன் நாங்க ஏதாச்சு பாக்குறோனா விடமாட்டா புடுங்கி அவ ஸ்க்ரோல் பண்ணுவா நம்ம எப்டி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பாக்கறோமா அந்த மாரி அவங்களு பாப்பாங்க ஆ அவங்களுக்கு என்ன வயசு இப்பதா ஒன் இயர் த்ரீ மந்த் பேபி
ம் ம்
அதனால அவங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிவ் நம்ம என்ன பண்றோ மம்மி என்ன பண்றாங்க டேடி என்ன பண்றாங்க ஆ அந்த மாரி இப்பவே அவங்க நல்லா நெறைய விஷயத்த இது பண்றாங்க அப்சர்வ் பண்றாங்க
ஓகே செரி செரி அக்கா செரி அக்கா அப்பறமா பேசலா
ஆ ஓகே ஓகே பாய்கா